க்கம் தோழி நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க
ரொம்ப நல்லாருக்கே தோழி சாப்ட்டாச்சா
சாப்ட்டாச் இன்னு சாப்ல இன்னுமேட்டிதா சாப்புணு
செரிங்க செரிங்க ஆ சாப்ட்டேங்க
ம் என்ன சாப்ட்டிங்க
த ஆ தோழி என்ன கொஞ்சோ சாத இருந்துச்சு அப்றோ கொஞ்சோ தோச அப்பறோ நாட்டுக்கோழி கொழம்பு அப்றோ கொஞ்ச சிக்கன் ஃப்ரை பண்ணிருந்தே அது தா சாப்ட்டேங்க
சேரி சேரி
ம் உங்களுக்கு எப்டி வெஜிடேரியன் பிடிக்குமா நான்வெஜ் பிடி
நான்வெஜ் தா புடிக்கும்
உ நானு வெஜ்ஜு சாப்பிடுவே ஆனா ரொம்ப பிடிக் குன்றது நான்வெஜ் எனக்கு ரொம்ப ஸ்பைஸியா இருக்கணு
ம் எனக்கும் ரொம்ப காரோதா புடிக்கும் தோழி ஆனா வயிறு எரியிற மாரி காரோல்ல கொஞ்சோ கம்மியா காரோ புடிக்கும்
ஆமாமா வயிறு எரியுற மாரி இருந்தா ரொம்ப ஒரு மாரி
ஆ ஆமா தோழி என்ன உணவு உங்களுக்கு ரொம்ப புடிக்கும்
ம் எனக்கு எல்லாமே புடிக்கும் ஆனா வெஜ்ஜ விட நான்வெஜு ஒரு படி மேல
ஏதாச்சு ஒரு குறிப்பட்ட சாப்பாடு ரொம்ப புடிக்கும் அப்படின்னு எதாச்-
ஆ ஆ ஆ எப்பயுமே பிரியாணி தா தோழி
பிரியாணியா சேரி சேரி தோழி
ஆ தோழி இது ட்ரை பண்ணியிருக்கீங்களா நீங்க அந்த பன்னெண்டு மணி பிரியாணி மூணு மணி பிரியாணிலா
ஆ ஒரே ஒரு வாட்டி ட்ரை- பண்ண தோழி அது வந்து நல்லா இல்ல எனக் புடிக்கல அத்னால நா பண்ல தோழி
நல்லா இல்லனா என்ன மாரி ஃபீல் பண்றீங்க டேஸ்ட் நல்லாலயா
ஆ டேஸ்ட் நல்லால சூடா இருந்துச்சு டேஸ்ட் நல்லால தோழி எங்க வீட்- வீட்டுல வந்து நல்லா செய்வாங்க கடையில வாங்கி சாப்பிட்றதுல டேஸ்ட்டு நல்லால
ம்
எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப புடிக்கும் வந்து ரோட்டு கட ஃப்ரைட் ரைஸ்
என்ன தோழி
ரோட்டு கட ஃப்ரைட் ரைஸ் தெரியுமா அதுதா எனக்கு ரொம்ப புடிக்கு ஆ எனக்கு ரொம்ப ரொம்ப புடிக்
ஆமா ஆமா ஆனா ஒ என் இங்குன எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கட இருக் கு அங்க நா சாப்புடுவே பட்டு சில ஸ் கடையிது சாப்ட்டு எனக்கு நைட் ஆனா ஒரு மாரி வயிறு வந்து எரிச்சல் ஆகுறமாயிருக்கு
அவங்க அஜுனமோட்டோ நெறைய போட்-
ம் ஓ அதனால வயிறு எரியுன்றீங்ளா ஆனா ஒரு கட மட்டு நா புடிச்சு வெச்சுப்பே நம்ப சாப்பிட்டு எனக்கு நைட் ட்டு வயிறு எறியலனா ஓகே இந்த கடையில இனி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலா சொல்லிட்டு அங்க நல்லா இருக்கு நல்லா சுட சுட நெறைய வெஜிடபிள்ஸ்லா போட்டு சிக்கன் போட்டு
ம் நல்லா இருக்கு இங்க எங்களுக்கு வந்து எல்லா எடத்துலயு கெடைக்கு ஆனா ரொம்ப ரொம்ப பாப்புலர்னா மெரினா பீச்ல வந்து ஒரு ஃப்ரைைட் ரைஸ் கட இருக்கு அங் அங்கதா வந்து நல்லா ஃப்ரைட் ரைஸ் கெடைக்கு எது வாங்கினாலு அங்க நல்லா தா இருக்கு
ஆ அது மாரி ஒரு கட நம்மளுக்கு அமஞ்சிருச்சுனா நல்லா அமஞ்சிருச்சுனா பிரச்சன இல்ல
ஆனா அந்த ரொம்ப தூரோ தோழி போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சோ ஒரு மண்நேரோ ஆகு அதனால கிட்டே வாங்கி சாப்ட்ருக்குதுக்கு கிட்டே வாங்கி சாப்பிட்றோ எப்பயாச்சி அங்க ஆ எப்பயாச்சு அங்க போனா அங்க வாங்கி சாப்பிட்றோ
ம் அங்க அந்த இந்த சுந்தரி அக்கா மீன் கட அதெல்லா
ஆமா ஆமா ஆ பாத்திருக்கேன்னு தோழி போயிருக்கே
டேஸ்ட் பண்ணிரு
ஆ சா பண்ணிருக்கே தோழி ஆ நல்லாதா இருக்கு தொழி ரொம்ப டேஸ்ட்டா தா இருக்கு ஆனா கட கொஞ்சோ சின்னதா ஆனா நல்லாதா இருக்கு
ஓகே அவங்க நைட்டு மட்டுதான தோழி வெச்சுருப்பா மத்யானோ கூட வெச்சுருப்பாங்ளா
ஆ தெர்ல தோழி நா நைட்டு தா போனே
ஏன்னா மத்தியானோ வெயில் ஜாஸ்தியா இருக்கு இல்லிங்களா பீச்சில
ஆ அப்பயு வருவாங்க தோழி நெறைய பேரு காலையில கே வர ஆரம்பிச்சிருவாங்க ஆறு மணிக்கில்லா வருவாங்க
ம்
கிரிக்கெட் ஆடலா வருவாங்க
ம் கிரிக்கெட் வெளாட்றவங்க மைல்டா இந்த சுண்டலு ஜூஸு ஃப்ரூட்ஸ் அந்த மாரி தா எடுப்பாங்க
ஆ இல்ல தோழி எல் நல்லா வெளாண்டு முடிச்சோனே வந்து அவங்க ஃப்ரைட் ரைஸ்லா சாப்புடுவாங்க
ஓகே ஓ
ம் நெறைய பேர் இருக்காங்க வெளாண்டு வந்துட்டு வீட்டுக்கு போவ நல்லா வெயிட்டா சாப்பிட்டுட்டு போவாங்க
ஆமா சில பேர் வந்து வீட்ல ஒழுங்கா இந்த நான்வெஜ் அந்த மாரி இல்லன்னா கூட இங்க நான்வெஜ் நல்லா சாப்- ட்டு போவாங்க இல்லயா பிரைசு ரீசனபிளா இருக்குமாங்க இல்ல ஜாஸ்தியா இருக்
தா தோழி இருக்கு இல்ல இல்ல ரீசனபிளா தா இருக்கு
ஏன்னா மத்த இதுலெல்லா ஒ பீ பீச்சு பார்க்குன்னு வந்துல்லா ரேட் ஜாஸ்தி பண்ணுவாங்க ம் அப்பறோ தோழி உங்களுக்கு வீட்டுல எந்த வேல செய்ய ரொம்ப பிடிக்கு
வீட்ல வ-வேல செய்யவே புடிக்காது எல்லா வேலையு செய்வே ஆனா ஆ துணி மட்டு தொவைக்க மாட்டே மிச்ச எல்லா வேலையு செய்வே
சூப்பர் சூப்பர் எனக்கு எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல நா தா செஞ்சு ஆகனு அதனால எனக்கு இப்ப இந்த வேல எனக்கு பிடிக்கல ரொம்ப கடுப்பான வேலையா இருந்துச்சுன்னா இந்த மாறி எனக்கு ஒ எனக்கு கொஞ்ச ஃப்ரெண்ட்லியா இருக்கிறவங்ககிட்ட ஃபோன் பேசிட்டே அந்த வேலைய செய்வே செஞ்சோனா வந்து அழுப்பு தெரியாது முடிஞ்சிடு அப்டி யாருமே அவைலபுள் இல்லைனா சன் மியூசிக்கோ இல்ல இசையருவி இ சைருவியோ போட்டு நல்லா ஏதோ ஒரு பாட்ட சவுண்டா எனக்கு கேக்க பிடிக்கு ம் ரொம்ப அப் டியே மெதுவா இல்லாம நல்லா ஒரு தியேட்டர் எஃபெக்ட் மாரி அத சவுண்டா கேக் க எனக்கு ரொம்ப பிடிக்கு
சேரி செரி
ம்
அப்றோ பத்து மணியாச்சு தூங்கலையா தோழி
இல்ல இப்பதா வந்து பசங்கல்லா தூங்னாங்க
ஓ
ஆ அதுக்கப்றோ தா செரி இப்ப இப்பதா காலையிந் து நா வந்து வேலயே செய்யில இப்ப கொஞ்ச நேரமாச்சு ஏதாச்சு கொஞ்சோ வேல செய்யிணு இல்லையா
சேரி சேரி தோழி அப்ப எத்தன மணிக்கு தூங்குவீங்க
அது ச சம்டைம்ஸ் வேல வேல இருக்கறனால அப்டியே இருப்பே வேல முடிஞ்சிச்சுன்னா தூங்குவே ஆ தூங்கிடுவே தூக்கோ வர்லன்னா அ அம்மாக்கு ஃபோன் பண்ணுவே
ஆ
இது அரிசி மாவுல்லா ஊர வச்சு போய் தொடைக்கணு இல்லயா
ஆமா ஆமா தோழி
ஆமா ஆமா ஆமா ம்
ம் வீட்லயே மாவு அரைச்சுப்பீங்களா
இல்லவே இல்ல தோழி எ அது நா ஜாண்ட் ஃபேமிலியில இருந்ததுனால
ஆ
ஆனா எங்க அம்மா வீட்ல கிரைண்டரி வெச்சு மாவு அரைச்சாங்க
ஆ
அதுக்கப்றோ என்னன்னா ஜாயின் ஃபேமிலினால அரிசி பெரிய பக் கெட்டுல ஊற வச்சு தந்துடுவாங்க அத நா நல்லா வாஷ் பண்ணிட் டு ஒரு அஞ்சாறு ஏழு எட்டு தடவ நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணி போட்டு குடுத்துருவே அப்ப போய் மாவு கடைல போய் அரைச்சிட்டு வந்துருவாங்க
சேரி சேரி
அப்ப எனக்கு வந்துருச்சி நானு மாவு கடையே கன்டினியூ பண்ற வீட்லன்னு தனியா அரச்சதில்ல தோழி
நா நெனைச்சே நீங்க வந்து காசு குடுத்து வாங்குவீங்க அப்டின் நென்ச்ச
இல்ல இல்ல இல்ல
ம் இது நல்லது தா தோழி நாங்களு அப்டி தா ஊர வச்சுட்டு போய்ட்டு கடையில அரச்சிட்டு வந்துருவோ
ஆமாமா ஏனா பசங்கள வச்சிட்டு அத வேற ஏனா இருக் க்குற வேல செய்யவே முடிய மாட்டேங்கிது ஆமா ஒரு மாரல் சப்போட்ருந்தா கொஞ்சோ பரவால்ல எந்த சப்போட்டுமே இல்லாம நம்ப வந்து பண்ணனுன்றது கொஞ்ச கஷ்டோதா
கரெக்டு தா தோழி
ம் ம்
அப்றோ சொல்லுங்க என்னென்னல்லா சமைப்பீங்க நல்லா
என்ன நான்வெஜ் எல்லா நல்லா சமைப்ப தோழி வெஜ்ல பாத்தீங்கனா பிரியாணியை ட்ட நல்லா செய்வே இந்த மஷ்ரூம் பிரியாணி அதுக்கப்றோ பாத்தீனா கான் பிரியாணி ப்ரான் பிரியாணி
ம்
ஆ ப்ரான் வந்து நான்வெஜ் தா ப்ரான் தொக்கு பிடிக்கு
ஆ சேர்
அதுகப்றோ பாத்தீங்கனா காராமணி பிரியாணி அதுக்கப்றோ பாத்தீங்கனா மீன் மேக்கர்ல பிரியாணி
ம் மீள் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுங்க சூப்பரா இருக்கு தோழி
ஆமா ஆமானா பண்ணிருக்கேங்க ஆனா எ பசங்க தா சாப்டவே இல்ல அவங்கள எப்டியாச்சு நல்லா சாப் தெரியில ஒரு வேள அன்னைக்கி அ மூடு இல்லையா என்னன் தெரியில அ சாப்பல்ல பசங்க வந்து சாப் பல்ல நாங்க சாப்ட்டோ ம் அப்றோ தோழி உங்களுக்கு வந்து பாத்தீங்கனா அ ஸ்போட்ஸ்ல இன்ட்ரஸ்ட்டா
ஆ எனக்கு ஸ்போட்ஸ்ல இன்ட்ரஸ்ட் ஆ ஆமாமா அது எல்லாத்துலயு இன் டிரஸ் தா தோழி ஸ்போட்ஸ் வந்து நா வந்து கொ கோ பிளேயரு கொக்கோ தெரியுமா
ஆ கொக்கோ கொக்கோ தெரியாம இருக்குமா நாங்கல்லா கொக்கோ வெளையாடுவோ சூப்பர் சூப்பர் சூப்பர் தோ ஏ சூப் ப்பர் தோழி சூப்பர் வாழ்த்துக்கள் ஆ ஆ
அவள்தா அது ரெண்டு ஸ்போட்ஸு அதுக்கப்றோ எக்ஸர் சைஸ்லா வீட் டேலே செஞ்சிருவே ஒரு ஒரு ரெண்டு மண் நேரோ கிட்ட எக்சைஸ் செய் எக்சைஸ் பண்ணுவே
வாம் அப் மாரி பண்ணுவீங்ளா இல்ல
வாம்அப் இல்ல ந எக்ஸசைஸ் தா யூடூப் பாத்து பண்ணுவே
ஓகே ஓகே ஓகே ஓகே ம் அ ஸ்போட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரஸ்
ஆ ஆமா தோழி ஆ இப்ப ரெண்டு வருஷ விட் டதுனால இப்ப எக்ஸசைஸ் பண்ணிட்ருக்கே ஏனா காலேஜ்க்கு போனு திரும்பி
ஆ
னால இப்பதா த்ரி ஸ்போர்ட்ஸ்ல சேந்துருக்க அதனால ஃபிட்னஸ் பண்ணிட்டு இருக்கே
சேரி சேரி சேர் சேர் சேர் அதுக்கப்றோ உங்களுக்கு எஜிகே இப்ப இருக்கிற எஜிகேஷன் பத்தி நீங்க என்ன நெனக்கிறீங்க
நா ஒன்னு நெனைக்கல தோழி நானே படிக்க மாட்டே நா என்ன போய் நெனைக்கிறது அத போய்
ஹலோ ஆ கேக்குத்தோழி இப்ப இருக்கிற எஜுகேஷன் பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
அதுதா சொன்னே நா ஒன்னு நெனைக்கல நானே படிக்க மாட்டே நா என்ன போய் அத பத்தி நெனைக்க போறே அப்டி
தோழி நானுமே ஏவேரேஜ் ஸ்டூடெண்ட் தா ரொம்போ டாப்பர் அப்ல்லா இல்ல ரொம்ப ஏவேரேஜ் ஸ்டூடென் தா இல்ல அந்த எஜுகேஷன் நாம்ப இருக்குற அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இப்ப இருக்குற ஃபிஸ் ஸ்டரக்சர்லா ரொம்போ ஜாஸ்தி ஆயிடுச்சி இல்லியா
ஆமா தோழி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி
இப்ப எல் கே ஜி படிக்கிற ஃபீஸ்ல நா வந்து என்ன சொல்றது எ டிகிரி எ டிகிரியா நா பி எட் டே முடிச்சிட்டே
ஆ
ஆனா இப்ப அத விட எல் கே ஜி பீஸ் ஜாஸ்தியா இருக்குதுன் நெனைக்
ஆமாங் தோழி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இப்ப ஃபீஸ் எல்லா
ம்
என்ன பண்றதுன்னே தெரில ஒரு பென்னு வாங்கனுன்னா கூட மூண்ருபா இருந் ச்சு முன்னாடி அஞ்சுருபா இருந்துச்சு இப்ப பத்துருபா ஒரு பேனாவே
ஆமாமா தோழி உங்க கூடப் பேசினதுல ரொம்ப சந்தோஷ அ பாக்கலா அடுத்த இணை ப்பில சந்திக்கலா தோழி ஆ நன்றி நன்றி